கேக்குத உம் வணக்கம் தோழி வணக்கம் ஆஹ் நல்லா இருக்க நீங் ங்களா
ஆஹ் நல்லா இருக்கும் தோழி என்ன தோழி காலையில சாப்பாடுல்லாம் முடிஞ்சிச்சுங்களா
ப்பச்சிது நீங்க சாப்டிங்களா
ஆஹ் சாப்பாடெலாம் முடிஞ்சு தோழி இன்னைக்கு என்ன சமையல் தோழி
ரசம் அப்புறம் முருங்கை கீரை தோழி
ரசமு முருங்க கீறயுங்களா
உம்
சரிங்க தோழி ஆஹ் இப்ப வீட்டுல எல்லாரும் எப்படி தோழி இருக்காங்
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி
நல்லாருஹ் நாங்க எல்லாரு இங்க நல்லாருக் க்காங்கலே இப்ப காலையிலேயே எங்க வீட்டு்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கோயிலுக்கு பேயிட்டு இப்பதான் தோழி வந்தோம் காலையிலயே கோயிலுக்கு போயி பெரிச ஒன்னும் சமைக்கல காலையில கேயிலுக்கு போய்ட்டு ஆ அ வும் அதாவது வேண்டுதல் இருந்தது அத முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோ இனிமே அதான் வந்து ழிமா தோழி
என்ன வேண்டுதல் வேடி ம் ம்
பால்குடம் சாமிக்கு செஞ்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வரொம் இனிமேதான் மதியானதுக்கு என்ன சமைக்கிறதுன்ற சொன்னல தோழி வீட்டுல போலுதுக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிகிலயோ பேரிய வேலையா இருக்கு உம் சரிங்க சரிங்க தத்தா தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க தோழி
உம் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி அங்க உ பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா தோழி
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி து எ என்ன தோழி இப்ப ஏதோ சண்ட அப்படின்னு சொன்னீங்கல்ல ஏன் முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது
அப்ப நான் எது சொல்லே தோழி என்ன சொல்றீங்க சண்டையா தோழி கேக்குதா தொழி கேக்குதா
சொல்றோம்ல கேக்
எனக்கு ஒண்ணும் கேட்க மாட் இப்பதான் கேக்குது தோழி எனக்கு கே